வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க தோழி ம் நல்லா இருக்க தோழி வீட்ல இருக்றவுங்குளா எப்டி இருக்காங்க
எங்க குடும்பத்துல எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க குடும்பத்துல எல்லாரு எப்டி இரு
ம் எல்லாரு நல்லா இருக்காங்க தோழி நீங்க எங்யாச்சு டூருக்கு போவீங்ளா
ஆ போவ தோழி டூருக்குன்றத விட எங்களுக்கு வந்து பண்டிகை டைம்ல ஊருக்கு போறதே ஒரு பெரிய விஷ்யந்
ஓகே தோழி ம் ம்
ஒரு அஞ்சு நாள் பயணோ ஆஹ ஒரு நாள் பயணோ அஞ்சு நாள் அங்க தா இருப்போ பண்டிக முடிஸ்ட்டு
இப்ப நீங்க என்னன்ன ஃபெஸ்டிவல்லா கொண்டாடுவீங்க தோழி
எல்லா பண்டிகையு கொண்டாடுவோ தோழி ஆனா என்ன ஒன்னு நாங்க ஏசு கும்புட்றதுனால கிறிஸ்மஸ் ரொம்ப செலப்ரேட் பண்ணுவோ மத்ததெல்லா புது ட்ரெஸ் போடுவோ தேவையானத செஞ்சு சாப்டுவோ அவுளதா
ஓகே தோழி நா
நீங்க எந்த மாரியான பண்டிகேலா கொண்டாடுவீங்க
நாங்க கிறிஸ்மஸ் மட்டுதா தோழி கொண்டாடுவோ
நா வந்து கிறிஸ் மஸ்க்கு ஊருக்கு போய்டுவோ ஊர்லதா சர்ச்சுக்கு போறது ஒரு அம் பது பேர் இருப்போ அங்க எல்லாரு அந்த பத்து நாளைக்கு நல்லா ஜாலியா
ம் ம்
ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு வருவோ அதனால எனக்கு அது ரொம்ப எப்படா அது வருன்ட்டு காத்துட்ரு
ம் ம் நாங்க அப்டிலா இல்ல தோழி வீட்ல இருந்து ஹஸ்பண்டோட அக்கா வருவாங்க
ஆ
அப்பதா அவ்ங்க பாப்பாலா இருக்கு
ஆ
வீட்லய இருந்து எல்லாமே பிரியாணி செய்வோம் அப்ப நிறையோ
ஆ
பிரியாணி செஞ்சு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் வெளிய எங்கனா போவோம் அவ்வளவுதான் தோழி வேற எந்த பெஸ்டிவலோ கொண்டாட மாட்டோம்
பலகாரம் எல்லாம் செய்வீங்களா
ஆ அதெல்லாம் செய்வன் தோழி ஏன்னா இப்ப அவங்க வராங்கள ஊர்ல இருந்து அவங்களுக்கு குடுத்தான்னுப்பனும் வீட்லயே மாமியார் செய்வாங்க பலகாரம் அ இது முருக்கு அ தெர்சம் அதெல்லாம் செய்வாங்க தோழி
ஆ அவங்களுக்கு புது துணி எல்லாம் எடுத்து கொடுப்பீங்களா
ஆமா தோழி
ஆ சரி சரி நாங்களும் இங்கேருந்து ஊருக்கு போம்போது அவங்களுக்கு புது துணில்லாம் எடுத்துக்கிட்டு பலகாரம் நம்ப செய்றது இங்கே எல்லாருக்கும் குடுத்துட்டு
ம் ம்
சில டைம் வந்து குடுப்போம் இல்லன்னா போகும்போதே குடுத்துட்டு போயிடுவோம் மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் ஊருக்கு எடுத்துட்டு போயிட்டு அங்க எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தரா பழகி
ம் சரிங்க தோழி
அந்த மாறி தான் கொண்டாடுவோம் அந்த அவ்ளோதா
அந்த மாறி டைம்ல ஊருக்கு போனா ரொம்ப ஜாலியா இருக்கும்
ஆமா தோழி ஆளா ஒரு வேல செய்வோம் சண்டைன்னு ஒண்ணு வரவே வராது
ஆமா தோழி
நீ இத செய்ய நா அத செய்யறேன் பசங்கள நீ பாத்துக்கோ பசங்களுக்கு இத நீ ஊட்டு அப்படின்ற மாறி ஆளா ஷேர் பண்ணி செய்றதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பண்டிக அன்னைக்கு காலையில டிஃபன் என்ன செய்வீங்க நீங்க
பீஃப் தோழி
ஆ ஆ நாங்க வந்து காலைல வட அதாவது மத்தியானம் வந்து மட்டன் சிக்கன் பீஃப் புலாவ் அந்த கீர பச்சடி எல்லாம் செய்வாங்க காலையில வந்து வட தான் செய்வாங்க டிஃபனே வடதான்
ஓ நாங்க அதிகமா மேக்சிமா கிறிஸ்தமஸ்க்கான சீக்கிரமாய் போய் முடிஞ்சுரும் ஏழு மணிக்கெல்லாம் முடிஞ்சிரும்
ம் ஆ ஆ ஆ
போயிட்டு ஏழு மணி இல்லான எட்டு மணிக்கு முடிஞ்சுரும் முடிஞ்சிட்டு வந்து சாப்பிடும்ல்ல காயில சாப்பாடுக்கு அப்போ டிபன்னு பீஃப் செய்வோ
ஆ
மதியம் வந்து பாதினா பிரியாணி அந்த மாறி எல்லா செய்வோ
ஆ நாங்க வந்து காலையில வட சுட்டு எல்லாரும் சுட சுட சுட ஒரு நாலு அஞ்சு சாப்பிடுவாங்க அவ்ளோ பேருக்கும் ஒரு நாலு பேர் வட சுடுவோ பெரிய டபரால தா மாவு கர அரைப் ப்பாங்களே அடுப்புல ரெண்டு பேரு வீட்ல ரெண்டு பேரு அந்த மாரி சுட்டு சாப்டுட்டு அதுக்கப்பறமேட்டு குளிச்சுட்டு கிளிச்சுட்டு எல்லா கெளம்பி
அதுக்கப்பறந்தா பத்து மணிக்கி மேலதா சர்ஜ்சிக்கு போவோ சமையல்காரங்க வருவாங்க புலாவு இதெல்லா செ செய்யறதுக்கு அவங்களுக்கு எல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லா அரச்சு வச்சுட்டு வெங்காய தக்காளி புதினா கொத்தமல்லி எல்லா கட் பண்ணி கிளீன் பண்ணி எல்லா வச்சுட்டு போயிட்டோனா அவுங்க வந்து சமைப்பாங்க ஒரு மணி நேரத்துல சமச்சிடுவாங்க நாங்க சர்ச்சில இருந்து ரெண்டு மணிக்கு வர்றதுக்கு செரியா இருக்கு நாங்க பத்து பதினோரு மணிக்கு போனோன்னா ரெண்டு மணிக்கு வருவோ வந்துச்சு எல்லாரு கும்பல உக்காஞ்சி சாப்ட்டுட்டு
ம் ம்
அவங்கவுங்க வேலைய அதாவ படுத்து விருள்வோ இல்ல ஒரு பக்க தாய பாஸ் வெளையாடுவாங்க ஒரு பக்
ஆமா தோழி அப்டிலா நல்லா இருக்கு ஜாலியா இருக்கு
அப்டியாக அந்த பொழுது போயிடு
ஆமா தோழி கிறிஸ்மஸ் எப்டி போச்சுன்னே தெரியாது
ஆமா
அந்த மாரி போகு
ஆனா காலையில குளிச்சுட்டு அந்த புது டிரஸ்ச போட்டோன்னா அன்னைக்கி ஒரு நாள் ஃபுல்லா அவுக்க மாட்ட எல்லாரு அழுக்க ஆனாலு பரவாயில்ன்ட்டு அன்னைக்கி ஒரு நாள் ஃபுல்லா போட்டுப்போ ஆனா ரெண்டு டிரஸ் மூணுட்ரெஸ் எடுப்போ நைட் ட்ரெஸ் ஒன்னு நைட்டி ஒண்ணு அப்பறோ ஈவினிங் மேல குளிச்சுட்டு போடுறதுக்கு ஒண்ணு அந்த மாரி எடுத்து மாத்தி போட்டுப்போ அதுக்கப்றோ அன்னைக்கி ஒரு பொழு து நல்லா போயிடு ஈவினிங் போல லைட்டா இருக்கிற சாப்பாட்ல ஆளுக்கு கொஞ்ச கொஞ்சோ சாப் டுட்டு மிச்ச சாப்பாடு நாங்க சாப்பிட்டு முடிச்சோனே சாப்பாடு மீந்துச்சுனால எல்லாரையு கூப்ட்டு குடுத்துருவோ அப்பறம் நம்பளுக்கு நைட்டுக்கு கொழம்பு ஏதாவது இருக்குல்ல ஆளுக்கு கொஞ்ச தோஸ் ச இல்லைனா ரவ உப்மா இந்த மாரி ஏதாவது கலறி சாப்ட்டுபோ
ஆமா ஏனா நம்ம மதியம் வச்சு சாப்பாடே அப்டியே இருக்கு
ஆ
இங்கெல்லா பக்கத்த பக்கத்து வீட்ல குடுப்போமோ குடுத்து மீந்துதா இருக்கு சாப்பாடு
ம்
அதனால நைட்ல வேணுன்றவங்க மட்டு டிஃபன் செஞ்சுப்பாங்க
ம்
தோச சுட்டுன்னு கறி கொழம்பு எதனா இருக்குல்ல அத தொட்டு சாப்டுவாங்க மிச்சல்லா பிரியாணி ஆட் பிரியாணி ஆனா புலாவ் செய்ய தெரியாது சிஸ்டர் அதனாலதா இல்லனா புலாவ்ல்லா நாங்க நல்லா சாப்டுவே புலாவ்
ம் ஆனா ஊர்ல எங்க ஊர்ல வந்து புலாவ்தா செய்வாங்க புலாவ் செஞ்சுட்டு கறி தொக்கு பீப் தொக்கு சிக் கன் தொக்கு மட்டன் தொக்கு எல்லாமே தொக்கு பண்ணிடுவாங்க அந்த மட்டன்ல வர போட்டி எல்லா ஆ மட் மட்டன்ல வர போட்டி எல்லாமே போட்டு புளிச்ச கீரைல போட்டு செஞ்சிடுவாங்க அது ஒரு து குமரி
ஓ புளிச்ச கீரையா அது எப்டி செய்வீங்க
புளிச்சக்கீரைல போட்டி போட்டு செய்வாங்க அந்த ஊர்ல அது ரொம்ப ஃபேமஸ்ஸு கீர நம்ம வேக வெக்கிறோல்ல
ஆமா தோழி
புளிச்சக்கீர வெங்காய தக்காளி பச்சை மெளகா பூண்டு எல்லா போட்டு வேக வெக்கிறோ வேக வெ ச்ச அ கீரைய ரெடி பண்ணி தாளிச்சி எடுத்து வச்சுட்டு இந்த போட்டிய நல்லா வேக வச்சு ஒரு ரெண்டு விசில் விசில் வச்சு அத அதுல போட்டு மிக்ஸ் பண்ணிடுவாங்க
ம் ம்
அது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த ஊர்ல அது ஏ ஒரு குண்டாஃப் ஒரு டபரா ஃபுல்லா செய்வாங்க அதுல
ஓகே தோழி
அ அதனால அந்த தெருவே எப்டி சொல்றது எங்க மாமா வந்து அந்த ஊரில கவுன்சிலரா இருக்காங்க அதனால கண்டிப்பா பண்டிகைக்கு மட்டு எல்லாருக்கு சாப்பாடு போடணு அப்டின்ற மாரி அதனால ஆள் வெச்சு சமைப்போ எங்களுக்கு சாப்ட போவ இருக்கறது எல்லாத்தயு எல்லாருக்கு குடுத்துருவோ
ம் இப்ப எல்லாருமே ல அந்த டைம்ல டைம் ஆயிடல தோழி எல்லாரு
ஆமா சமைக்கணு ஆ அ அந்த சூட் டுல எல்லா கொஞ்சோ கொஞ்சோ சாப்பிடுவங்க ஆனா ஈவ்னிங் திரும்ப சாப்படுவாங்க ஜென்ஸ்ல்லா வேணுனா திரும்ப எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க இருக்கு ஆனா நெறைய இரு கு இல்லாம இருக்காது அதே மாரி ரைஸ் குக்கர்ல ஒரு பக்கோ சாதோ வச்சிருப்பாங்க ஒயி ட் ரைஸு யாருக்கு எது வேணாலு போட்டுக்கலா ஆ நாலாம் பீப் எடுத்து எடுத்துகவே மாட்டே எனக்கெல்லா சுத்தமா அந்த ஸ்மெல்லே புடிக்காது
நாலா சாப்பிடவே தோழி ஏனா நாங்க பீஃப் அப்ப அப் ப சாப்பிடணு மூணு வருஷ எப்டி சொல்றது கொஞ்ச நாள் வுட்ட சாப்பிட்டு ஒரு நால் வருஷ ஆச்சு பீப் சாப்பிட்டு இப்ப மாமியார் வீட்டுக்கு வந்தருந்தா பீப் சாப்பிட ஆரம்பிச்சே அவ்ங்க திட்டுவாங்க என்ன பீப் சாப்பிடது நல்லது ஒடம்புக்கு
எங்க மாமியார் வீட்லயு திட்டுவாங்க எனக்கு கால் ஒரு வாட்டி ஜவ்வு கிழிஞ்சிடுச்சு அப்ப அதுதா சாப்பிடணு டாக்டர் சொன்னாங்க ஆனா எனக்கு அது பிடிக்கல அந்த ஸ்மெல்லு அதெல்லா புடிக்கல அதனால இவங்க எல்லாருக்கு நா பரிமாறுவே இவங்கெல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புற கொஞ்ச லேடீஸ்லா கொஞ்சோ உகாஞ்சு
ம் ம் நாங்க அப்டில்ல எல்லாருமே ஒன்னா உக்காந்து சாப்பிட்டு எ அத்த பசங்கல்லா வருவானுங்க கு அதுவு பிரியாணினாதா வருவானுங்களே வேற எதுவுமே செஞ்சா இதுவா ரசமா வேனா அப்டின்னு வானுங்க ஏனா ரசோலா புடிக்காதுல
ஆ அதெல்லா எப்ப வேணா சாப்பிடலா பண்டிகன்னா ஸ்பெஷலா இருக்கணு
ஆமா என்னா செஞ்சுங்கோ பிரியாணி தா டா செஞ்சே எப்பயுமே பிரியாணியா அப்டின்னு கேப்பாங்க
ஆ
பிரியாணி செஞ்சாலு ஏ பிரியாணியே செய்றீங்க
ம்
அப்டின்னு கேப்பாங்க நம்மளுக்கு தெரிஞ்சது அது மட்டுதா ஏன்னா அதுதா எல்லாருக்கு தர முடியு
ஸ்பெஷ ஸ்பெஷலா இருந்தாதா நல்லாருக் போ
அது மட்டு தா எல்லாருக்கு குடுக்க முடியு இதுவே நம்ப வேற எதுனா தொக்கு அந்த மாறில்லா செஞ்சா எப்டி சொல்றது இவுங்க பண்டிகன்னைக்கு கூட இந்த தொக்கலா தா செய்வாங்க போல அப்டின்னு சொல்லுவாங்க அதனால நாங்க பிரியாணி முட்ட பச்சடி சிக்ஸ்டி ஃபைவ் அதெல்லா செய்வோ தோழி
ஆ என்னா பச்சடி செய்வீங்க
ரைத்தா
ஆ ஆ அவே
அவ்ளோதா வெங்காயோ ஆ ஆ வெங்காயோ கத்ரிக்கா போடுவோ ஆனா கத்ரிக்கா யாருக்கு புடிக்காது
ஆ ஆ
அதனால செய்த்தே வேஸ்ட்டு தான கத்திரிக்கா
ஆமா செஞ்சு கீழ போறதுக்கு இன்னாதுக்கு செய்றது
அப்பறோ வாத்து கறி எடுப்போ
ஆ ஆ
வாத்து எடுத்து வீட்ல செய்வோ அப்பறோ மீன் வறப்போ ஆனா வாத்துக்கறி நல்லா இருக்கு ஒயிட்ர ஆனா ஈவினிங்ல ஒயிட் ரைஸு ஏனா சாப்ட மாட்டாங்க மதியோ நா மதியோ
ஆமா நெஞ்சு மேலயே இருக்குன்னுவாங்க வயசானவங்களுக்லா எறங்காது
அதனால அவுங்க சாப்ட மாட்டாங்க அதனால ஒயிட் ரைஸ் வச்சு வித் வா வாத்துக்கறி
ஆ ஆ
ரெண்டுமே நல்லா இருக்கு வாத்துக்கறி ஃப்ரை சாப்ட்ருக்கீங்ளா
சாப்ட்டதுல்லப்பா கேள்விப்பட்டிருக்கே
நல்லா இருக்கு ஆனா சூடு அது ஓவர் சூடு சளி இருக்கம்போது சாப்பில்லா வாத்துக்கறி ஏன்னா சளி அத்துறு ம்
அது செய்றதுக்கு பக்குவோ வேணுனுவாங்கல
ஆமா ஆமா அது நல்லா மெளகுலா பூண்டுல்லா போட்டு நல்லா நெசுக்கி அது ஒரு மாறி செய்வாங்க
ஆ ஓகே தோழி நன்றி தோழி
ம் தேங்க் யூ தோழி